ஹலோ வணக்குங்க
ஆ வணக்குங்க நல்லார்கீங்ளா
கேங்க நீங்க நல்லார்க்கீங்ளா
ஆ நல்லார்க்கே
சாப்ட்டீங்ளா லஞ்ச் முடிஞ்சதா
இல்ல இனமேட்டு தான் இப்பதான் ரைஸ் வச்சிட்டு வந்திருக் க்கே போய் சாப்புட்னு ஓகே ம் ம் நீங்க என்ன சமச்சீங்க இன்னி
இன்னிகி லெமன் ரைஸ் செஞ்செங்க
ஓகே ஓக்கே
ஆ சோயா ஆமாங்க சோயா ஃப்ரை மாரி பண்ணி அவ்ளுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு இல்லன்னா அவங்க சாப்ட மாட்டாங்க ஹா என்ன பண்றதுன்னேத் தெரியில காலேல அதோ ஒர் மாரி கேராவே இர்ந்துது அதனால சோயா இது பண்ணிட் ட்டு
ஓகே
ட்டங்க
செரி செரி ட்ரை ஆய்டாதா நா இவுனுக்கு லெமன் ரைஸ் என் பைனுக்கு குடு பே பட் ரெ ரொம்ப டிரையாய்டுச் சினாலா சாப்டவே முடில அப்டின் சொல்லுவா லெமன் ரைஸ் மட் ட்டோ செரி ஓகே புளிசாதோ ஒரு தடவ பண்ணி குடுத்தனா அந்த இந்த பொடி மாரி வரு ஆர வெச்சு அதுவு வந்துட்டு எனக் டா அப்டின்
இல்லங்க நீங்ளே அது பண்ணுங்க நா சொல்லி தரவா அது எப்டி பண்றதுன் ஸ் சொல்லிட்டு
ஆஹ் சொல்லுங்க
தனியாக இருக்கு இல்லைங்களா காஞ்ச தனியா
ஆமா உம்
பொங்கங்க எல்லாத்தையும் ஒரே கடாயில போட்டு சொல்லுங்க ஆஹ் ஒரு ஒரு அரசு ஸ்பூன் பொழு சீரகம்
ஓகே
ஸ்பூன் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா மிளகுங்க
உம்
ஒரு கால் ஸ்பூன் போல வெந்தயம்
ஓகே
கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ் ஸ்பூன் போட்டுக்கங்க இல்லே கொஞ்ச ஒன்ற ஸ்பூன் கூட போட்டு கொங்குங்க காஞ்ச மொளகா காஞ்ச மொளகா உங்க காரத்துக்கு உங்களோட மொளகா எப்படி இருக்கோ தெரியல அந்த காரத்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஆஹ் பெருங்காயம் கட்டி இருந்ததுன்னா கட்டி இல்லாட்டி இது தூல இருந்தது எறக்கும் போது போட்டு பொடி ட்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பிள்ளைங்க எல்லாத்தையும் போட்டுட்டு
ம்
ஒரு ரெண்டு நிமிஷம் ஐ பிளேம்ல வச்சுட்டு சிம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கை விட்டு விடாம இது பண்ணிட்டே இருங்கே அப்புறம் கடைசியாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க எல்லரு அ எள்ளூ ஒரு ரெண்டு ஸ்பூன்ங்க கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையார் இருந்தாலும் சரி
ம்
ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் அது என்னா அது சீக்கிரம் பொரிஞ்சிரும் இல்லைங்களா அதனால கொஞ்ச அந்த இதெல்லா கொஞ்ச ட்ர வறுப்பட்டு வரும்போது அது போட்டீங்கன்னா போதும் ஒரு பெரிய கை அளவுக்கு புளிங்க இது தனியா வறுத் திட்டு எடுத்து வச்சுக்கோங்க அ வருத் எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சிட்டு அந்த புளி இருக்கீங்களா அந்த கடாயில்ல வெறுமணி எண்ணெய் கிள்ளலாஎல்லா ஊத் ஊத்தாம இந்த வெறுமணி இந்த புளிய பிச்சு போட்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி ரெண்டியு சேத் பவுடர் பண்ணிக்கோங்கங்க
ஓகே ம் அது என்ன தண்ணி ஊத்தணுமா அந்த புளிக்கு
தண்ணியெல்லா தேவையில்லைங்க அது ஃப்ரை ஆகிடும் நீங்கள் ஒரு டைம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு
ஓ ஓகே ம் சரி சரி
இது ரெண்டுமே வந்து மிக்சியில போட்டிங்கன்னா அரைஞ்சிரும் நல்லா உங்களுக்கு பொடி பேஸ்ட் மாரியெல்லா இல்லைங்க டிரையா பொடி மாரி ஆயிடும்
அப்படியா சேரி இல்ல நான் போ அந்த புளிய போட்டா எப்படி ஆகும்னு எனக்கு அந்த ஐடியா
இல்ல இல்ல நீங்க பண்ணி பாருங்க கொஞ்சமா பண்ணி பாருங்க நாலு ஸ்பூன் கூட போட வேண்டாம் ஒரு ஸ்பூன் தனியா அந்த மாரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட் புடிச்சிருக்கு அப்டின்னா நீங்க வந்து கொஞ்சோ நெறையப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா எமர்ஜென்சி இப்ப நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பீவர் நம்மளால ரொம்ப முடியல ஏதாவது ஒன்னு பண்ணலாம் அப்டின்ற போது ஒரு சாதம் மட்டும் வடிச்சிட்டு இது எண்ண ஊத்திட்டு கடுகு கல்ல பருப்பு தாளிச்சிட்டுங்க ஆஹ் இது போட்டு இது பண்ணு னா போது இந்த பவுடர் ஆஹ் சாத போட்டுட்டு இந்த பவுடர் மேல போட்டுட்டு கலக்கி வெக்க வேண்டியது தா ஆ அய் அது ஒரு மாரி டேஸ்ட் நல்லாவு இருக்கும். குங்க நம்ம கடையில இதுல ப கோவில்ல வாங்குவோம் இல்லைங்களா
ஆமாமா உம்.
கோ
ஓ சேரி ஓகே ட்ரை பண்ணி பாக் குறே நானு சேரி லெமன் ரைஸ் வந்துட்டு லெமன் ரைஸும் இந்த மாரி சொல் றாங்க பட் நா இந்த மாரிதா கொஞ்சோ நல்லா பண்ணுவே பட் எனக்கு பண்ண உடனே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக் க்கு பட் குடுத்து அனுப் சாதோ வந்துட்டு கொஞ்சோ ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும்.
கொஞ்சோ நீங்க தண்ணி கொஞ்சோ லெமன் கொதிக் வெக்கும் போது கொஞ்சோ தண்ணி கொஞ்சோ சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சோ கொஞ்சோ
உம் அப்படியா சரி ஓகே ட்ரை பண்ணி பாக்குறே.
ஏன்னா அப்ப கொஞ்சோ ஆ இல்ல இல்ல இல்ல இல்லங்க அப்படி பண்ணீங்கன்னா ட்ரையா தா இருக்கும். கோ கண்டிப்பா என்னா லெமன் வந்து ரைஸ்ஸ வந்து இன்னு கொஞ்சோ உதிரி உதிரியா பண்ணிடும்ல ஆஹா அப்டி பண்ண கூடாதுங்க என்ன ஊத்திட் கொஞ்சோ இதுக்கு கொஞ்சோ கூடயே எண்ணெய ஊத்தணு எண்ண ஊத்திட்டு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு மொளகா கிள்ளி போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி வேணுன்னா இஞ்சி கொஞ்சோ தட்டி போட்டுக்கலாங்க இஞ்சி தட்டி போட்டுலாம் லெமன வந்து நல்லா புளிஞ்சி வெச்சுகிட்டு ஒரு டப்ளர்ல கொஞ்சுண்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கோங்க உப்பு மஞ்சத்தள் போட்டுட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இது ஊத்தி ஒரு ஒரு சும்மா ஒரு கொதி வர்ற வரையிலு விட்ருனுங்க
ஆ ஓ ஓ ஓகே ஓகே
ஆ அப்றமா ரைசு போட்டு கெளரிக்ணு நமக்கு எவ்ளோ ரைஸ் வேணு அப்டிங்ற மாரி பாத்து
ஓகே ஓ
ஆகாது உங்களுக்குள்ள லெமன் ரைசு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அப்ப கண்டிப்பா ட்ரை ஆகாது ஏனா இப்போ இப்பவு நாங்க சாப் அப்பறோ ஆ ட்ரையா இல்ல நீங்க புழிஞ்சி விட்டிங்னா இப்போ நம்ப பிரியாணில லாஸ்டா லெமன் புழிவோ தெரியுங்ளா
ஆமா ஆ அந்த ஃப்ளேவர் காக
காக தான புழியிரோ இல்ல அது ஒன்னோடு ஒன்னு ஒட்ட குட ஆ இல்ல இல்லங்க ஒன்னோடு ஒன்னு ஒட் ஒட்ட கூடாதுங்றக்காக தா அது பொழியுரோ
அப்படியா ஹ ஓகே ஓகே செரி
போது கண்டிப்பா அது இன்னு கொஞ்சோ ட்ரையா தான ஆயிடு
ஆமா ஆமா நா சில டைம் என்ன பண்ணுவே லெமன் ரைஸ் பண்ணுவ லெமன புழிஞ்சு விட்றத்துக்கு மறந்து போய்டுவே எண்ண போட்டு கடுகு உளுத் த்தம்பருப்பு எல்லாத்தையு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுவே அ எண்ணெய்லே அப்றம் பச்ச மொளகா அப்ரோ வந் அ வேர்கட்ல கொஞ்சோ அப்றம் கேஷுனட்ஸ் கொஞ்சோ எல்லா போட்டு கருவேப்ல போட்டு தாளிச்சிட்டு சாதோ கொஞ்சோ ஆற வச்சுட்டு எடுத்து போடுவேனா போட்டு கலந்துருவே ஏனா எல்லோ கலர்ல ஆயிடுச்சா லெமன் ரைஸாயிச்சுன்ற மைண்ட் போய்டு எனக்கு அப்புறம் லெமன் ட வந்து தனியா கட் பண்ணி வச்சிருப்பேனா அப்பதா எனக்கு அய்யியோ லெமன போட்றத்துக்கு
அதனால தா வந்து புழிஞ்சி வெச்சுக்கணு பக்கத்துல
அப்புடியா சேரி சேரி அந்த எண்ணெய்ல வந்து தாலி க்கும் போதே நம்ம இதையு
ஊத்தின்னு ஆமாங்க அப்பதா வந்து அது அந்த ஃப கொஞ்சோ அந்த ரா ஃபிளேவர் போயி
ம் ம் ஓகே
து என்ன மஞ்சதூள் எல்லா போடுறோல்லி
ஆமாமா ம்
கொஞ்சோ ஒரு கொஞ்சோ கொதிக்கும்போது அது ரா ஃபிளேவர் போயிடு கொஞ்சோ அது டேஸ்ட்டு நல்லா இருக்கற மாரி இருக்கு
ஓகே ஓகே ஆ செரி ஓகே அப்புறம் கொத்தமல்லி கடைசில கொஞ்சோ போட்டு செரி செரி ஓகே த நா இந்த மாரி ட்ரை ப ஆ நா பண்ணிப்பாக் க்ரேன் கண்டிப்பா நா இந்த மாதிரி ட்ரை ப்ச் ரைஸ் மாதிரி இல்லாம டு இந்த மஷ்ரூம் வெ பிரியாணி மா ரியே இல்ல புலாவ் மாதிரி பீஸ் போட்டு போட்டு புலாவ் மாதிரி ஆ வெஜிடேபிள் ரைஸ் து அந்த மாதிரினா அது நம்ம குக் குக்கர்லயே வந்துட்டு ஒரே ரைஸ் மாதிரி பண்றோல்ல அது நமக்கு நல்ல ஈர ப்பதமா இருக்கு மத்தியானோ சாப்றது க்கு நல்லா இருக்குல்ல அந்த மாரி பை எல்லா வினிஷ் பண்ணிட்டு வந்துருவா இந்த மாரி ரைஸ்னா கொஞ்சோ எப்பயு கொஞ்சோ மீதி
இல்ல இந்த புளியோதர ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப் பா மீதி வராது இப்போ நா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏனா கடைல வாங்குற பொடி வந்து அது ஒரு மாரி அதுல என்ன மிக்ஸ் பண்றாங்கன்னு தெரில இங்க நானு ட்ரை பண்ணிருக்கே அதுக்கப்புறந்தா நா நீ இந்த மாதிரி வீட்ல பொடி பண்ணி வெச்சுட்டு போட்டக்கப்றோ இது காலி பண்ணிடுவாங்க பதினெஞ்சு நாளு இருவது நாளு இல்லங்க இருக்கு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரெண்டு மாசோ வரயிலுமே இருக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட்தான பண்றோ நம்ம ஆ எதுவு கெட்டு போகாது ஆமாங்க ஆ அது புளி காய்ச்சுறது அது ஒரு புளி காய்ச்சிட்டு இந்த பொடியு போட்டு கொதிக்க வெக்கணு அது பெரிய ப்ராசஸ்சு அது நல்லா திக்காயி வர்ரவரிலோ அது கு நெறைய ப்ராசஸ்ங்க எனக்கு அது நா பண்ணி பாத்தே ஒரு டைமு அது ரொம்ப வேலேயா இருந்து ச்சு நமக்கு இவ்ளோ வேலேயில்ல செட் ஆவா
ஆமா ஆமா நானு இப்டிதா ரொம்ப நீங்க சொன்னதை ஈஸியாவு இருக்கு டக் க்கனா பண்ணிலா நானா வந்துட்டு இந்த மாரிதான் இப்போ பிரியாணி எல்லா பண்றாங்கன்னா வந்துட்டு எங்க அக்காலா எப்டி பண்ணுவனா அந்த ஹைதராபாத் பிரியாணியே பண்ணுவா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்துட்டு அந்த கிரேவி மாரி பண்ணிட்டு சாதத்
ம் ம் ம்
பூன்னு அன்னனா த்ரீ ஃபோர்த் வந்துட்டு நல்ல வேக விட்டுட்டு அத ஒரு லேயர் போட்டு திருப்பி வந்துட்டு அதன ரோஸ்டட் வெங்காயம் அதயும் போட்டு ட்டு அதுக்கு மேல திருப்பி ஒரு கிரேவி திருப்பி ஒரு ரைஸ் இந்த மாதிரி லேயர் பண்ணி பண்றதெல்லா வந்துட்டு எனக்கு செட் டே ஆகாது பண்ணி கொடுத்த சாப்டுவே சூ ப்பரா இருக்கு வந்துட்டு நா என்ன பண்ணுவன்னா அப்டியே குக்கர்ல எல்லாமே போட்டுட்டு ஒன் பாட் ரைஸ் மாரி பிரியாணி பண்றாங்களா
ஆ அந்த மாரி பண்ணிறுவீங்க
அதுவும் நல்லதா இருக்கும் டேஸ்ட் பட் அதுக்கு கஷ் டப்பட்டு பண்ணா இன்னு கொஞ்ச டேஸ்ட்
ஆமாங்க எ ங்க வீட்லல்லா பண்ண இருவது பேருக்கு பிரியாணி பண்ணனுங்க
அப்பா ம் அது பெரிய வேலயாச்சே பண்ணிருக்கீங்களா நீங்க அந்த மாரி பெரிய பாத்திர வ
ஆமாங்க பெரிய பாத்திர சமயக்காரி மாரி ஆயிடுவ எங்க வீட்டுக்கார் வீடியோலா எடுத்து வச்சுடு என்ன கலாய்ச்சுட்டு இருப்பாரு
ருமா
அ இப்ப ஏங்க நா ஒரே பொண்ணுங்க எங்க வீட்டுல ரொம்ப செல்லமா தா வளந்தே ஆனா வந்து இங்க வந்து எல்லா ண்மையா அப்டியே ஆப்போசிட் ஆயிடுச்சுங்க
ஐய்யோ ரொம்ப கஷ்
ஆ அது அது வந்து இன்னுமே அது என்ன சொல்றது ஆ இப்ப கூட பாருங்க அன்னிக்கு அம்மாவாச இல்லிங்களா கும்ட்ட போது ஒரு கிட்டதட்ட ஒரு எழுவது வட கிட்ட சுட வேண்டிய இருந்ததுங்க
அப்பா எல்லாரும் அ அந்த மாரி ஒர் ப்ப நாள்ல வந்துட்டு எல்லாரும் சேந்து
சேந்தெல்லாம் இல்லங்க நான் சேந்து செய்யலான்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சில விஷயோல்லாம் வந்து எனக்கு ஆ ஆமா என் புத் ஒத்து போகலங்க அவுங்க இப்போ நம்ப மேபி க்கே நம்ப நம்ப ஒரு டைமுக்கு போலாம் சமைக்கலாம்னு நனைப்போ அவங்க அந்த சமயம் தானே இப்பதா கிளீன் பண்றேன்னு வாங்க எனக்கு யோச்சு பாத்தேன் இல்ல இல்ல நா எப்பவும் பண்ற பொடியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே கேட்டாங்க எல்லார சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு இல்ல இல்ல வேண்டாம். நா தனியாவே பண்ணிக்கி
பண்ணணும் அதுக்கு
எங்க ஒருத்தங்கள கூட பண்ணிடலாங்க நாலு பேரா பண்ண முடியாதுங்க
சரி சரி ஓகே உம்
சாப்பர் வச்சிருப்பே ஆனியன் போட்டேனா சாப் பண்ணனா அ எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு இந்த பக்கம்ன்னனு இந்த பக்கம் இந்த பக்கம்ன்னு வந்துச்சு நா அத நான் சொல்றேனுங்க, அன்னைக்கு சமையல் வந்து நா ரெண்டு மணி நேரத்துல முடிச்சுட்டேங்க மூணு பொரியல் பண்ண சாதம் சாம்பார் பண்ண வட பண்ண பாயசம் பண்ணே ரெண்டு மணி நேரம் எனக் முடிஞ்சிருச்சு அவங்க அவங்க மூணு பேர் இருக்காங்க அங்க
உம்
மூணு பேரும் ஸ் சேந்து நா சாமி கும்ட்டதுக் அப்றோ தாங்க அவங்க சாமி கும்ட்டாங்க அப்ப யோசிச்சுக்கோங்க ஆ தெரியுதுங்களா அவங்க கூட போணும்னா நம்ம நம்மளால முடியாது ஆ அது நமக் செட் ஆகாது நம்ம ஒண்ணு அவங்க வீட்டுல இன்னொரு பிரச்சன என்னன்னா எங்கெங்க எதுஎது இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்க ஒண்ணொன்னுக்கு அவங்களோட ஹெல்ப் வேணு நமக்கு
ஓகே ஓகே உம்
அது வந்து எனக்கு செட் ஆகுற மாரி தெரியல ஆ அல்லா இல்லப்பா நா பண்ணிட் த்ரே உங்களுக்கு வேணுனாலு சொல்லுங்க நானே சம ச்சு‌ குடுத்தறே
செரி செரி ஓகே செரி இன்னொரு வாய்ப்பு கெடச்சா நம்ம பேசலா தோழி உம் நன்றி